ஆ என்ன இன்னைக்கு பசங்கல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா இல்ல இப்ப தா டக்கனு அட்டன் ஆச்சு இப்ப டக்குனு அட்டன் ஆச்சி
ஓகே டி ஓகே ஓகே ம்
அப்பற இன்னைக்கு என்ன சமையல் பண்ண
இன்னைக்கு என்னடி ரச வச்
என்னடி ரசம் வச்சே கொத்தவரங்கா பொரியல் பண்ணே ம் மஞ்ச பூசணிக்கா மண்டி பண்ண ம் செரி செரி நீ என்ன பன்ன நான் இன்னைக்கு கீரை கடைஞ்சு வாழக்கா வருத்த தண்டு கீர கீழ ஒரு புதுசா காய்கறி கட ஓபன் பண்ணிருக்காங்க
அ இ ஒனக்கு ஈ சி தான்டி ம்
ஆ சரின்ட்டு போய் பாத்த புதுசா ஓப் இருக்காங்களேன்டு போய் பாத்தா கீர நல்லா பிரரெஷ்ஷா வச்சிருந்தாரு கட் டு பத்து ரூபாயுனு சொல்லி எடுத்தாரு எனக்கு ஆனா கீரதா கண்டுபிடிக்க தெரியல என்ன கீரனு தண்டு கீரையா ஆ எது இந்த அக அரக்கீரல்லா சொல்லுவாங்கள எனக்கு அது எது எந்த கீரனே கண்டுபிடிக்க தெரியல அப்பற அவரே கடக்காரரே கேட்டு ஒரு கீர வாங்கிட்டு வந்தே
அப்டியா செரி செரி
கடஞ்சிட்டு வாழக்கா வருத்து
ம் ம் செரி ஓகே சூப்பர் ம் வெறு அதையே போட்டு சாப்பிட்டுக்குவீங்களாடி அந்த கீர
ஆமா கீரை பருப்பு போட்டு கடஞ்சருல ச சுபாஷு சாப்புடு கீரைனா நல்லா சாப்புடு
சூப்பர் சூப்பர் ஆ
ம் அதனால ஒன்னு பிரச்சனை இல்ல
செரி செரி ம் செரி அப்றோ வேறென்ன அமாடி அது இன்னு ஃபைல்ஸ் வந்துட்டு வரல அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா நேத்து ஃபுல்லா வரல
ஆ ஓகே அதுல கால் எதும் எடுத்தாங்களா யாராது இப்போ ஃபோன் பேசுறாங்களா
இல்ல ஒன்னு போன்ல்லா பேச ல்ல மெசேஜ் வேணா பண்றாங்க நம்ம டி எல் மெசேஜ் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்க
ஓ செரி செரி ம் எப்ப இன்னைக்கு ஒண்ணு எந்த ஒர்க் ம் நல்லா இருக்கு ஆனா ரொம்ப நேர உக்கார மாரி இருக் ரொம்ப நேரோ ஒக்கார மாரி இருக்குல ஒர்க்
ஆமா ரொம்ப நேரோ ஒக்காரணு ஃபுல்லா இந்த மாரி ஃபைல்ஸ் இல்லன்னா ஃப்ரீதா நமக்கு
ம்
இருக்கும்போதுதா கொஞ்சோ இது
இல்ல ரொம்ப நேரோ உக்காருதுங்கறது செட் ஆகதுல்ல வீ ட்ல எல்லா வேலையு பாத்துட்டு ம் ஏற்கனவே பார்த்த ஒர்க் மாரி இருந்துச்சுன்னா ஓகே நம்ம கொஞ்சோ லிபரலா பாக்கற மாரி வருது ம்
இது அந்த மாரி இல்ல கொஞ்சோ ஃபுல்லா உக்காந்தாதா நம்மளால முடிக்க முடியு
செரி செரி கருப்பு படம் பாத்தியா நா ஊருக்கு போயிருக்கும்போது பாத்தே இப்போ சம்மருக்கு ஊருக்கு போயிருக்கும்போது
ஏ
அ சூப்பராக இருக்கு படம் நானே எதிர்பாக்கல படம் அப்டி இருக்குன்னு ஆனா இது மத்தவங்கலா சாமி ஆட்ற மாரில்லா அது ஒரு வைப் இருக்கு பட் ஆனா அது து வே டி வி ல எல்லாம் காட்டுற மாரி சாமி ஆட்ற மாரில்லா அப்டிலா இல்ல பட் ஆனா புதுசா இருக்கு பாக்குறக்கு நல்லா இருக்கு சூரியா நடிப்பு சூரியா நடிப்புன்னு இல்ல மோஸ் மோஸ்ட்லி அதுல எல்லா நடிச்சவங்களோட எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா தா இருக்கு
அப்படியா ஓ நாங்க போனு போனும்னு பிளான் பண்ணோன்டி எங்க எங்க அவே அப்றோ அத்தைக்கு முடில வெக்கல அப்டின்ட்டு அப்டியே இருந்தாச்சி இதெல்லா அதுக்கு இதுக்குமா அலைஞ்சிட்டு அப்டியே இருந்தச்சி உனக்கே தெரியும்ல ரெண்டு மூணு வாரமா வெரு ஹாஸ்பிட்டல் தா என்குயரி தா ஃபுல்லா
ம் ஓ சேரி சேரி இப்ப எப்டி இருக்கு உங்களுக்கு பெயின்லா நல்லா இருக்கா
ஆ பெயின் கொஞ்சோ இருக்குன்னு தா சொல்றாங்கடி இருக்குமா
ம் ஆமா அ மே மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் இருக்கு ஆனா ஒன் இயர்கு மேல ஆகுங்கறாங்க ம் எங்க அத்தைக்கு அப்டித்தானே ரெண்டு காலு எங்க அத்தைக்கு உன்னுமே தா கால் வலிக்குதுன்னு தா சொல்றாங்க உன்னுமே கால் உன்னு வலி இப்பே இன்னைக்கி காலையில கூட பேசினே ஃபோன்ல பேசும்போது அவுங்க கால் வலிக்குதுன்னு தா சொல்றாங்க இன்னு இன்னு சரிய நா தா சொன்னே ஒ பண்ணவங்கள் கிட்ட எல்லா கேட்டா ஆறு மாசோ ஒரு மாசோ ஒரு வருஷோ அப்டி ஆகுங்கிறாங்க ரெண்டாது இவுங்களுக்கு அட் ஒரே நேரத்துல ரெண்டு காலு பண்ணிட் டோல ஒரே நேரத்ல ரெண்டு காலு ஆபாரேஷன் பண்ணவு கொஞ்சோ செரமம் ஆயிடுச்சு உங்க அத்தைக்கு பண்ண மாரி ஒரு கால் ஒரு ஆறு மாசோ கழிச் ச்சி பண்ணவங்கல்லா இப்ப ஓகேங்கற மாரி தா சொல்றாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தரு என்ன சொன்னாங்கன்னா அவுங்க அம்மாக்கு ஒரு கால் பண்ணி அவுங்க வந்து நார்த் இந்தியால இருப்பாங்க போல் இருக்கு அம்சிருக்காங்க ஊருக்கு அவுங்க ஒன்ற வருஷோ கழிச்சு திருப்பி வந்து உன்னோ ஒரு கால் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இப்ப அவுங்க திருப் ப்பியு அவுங்க ஊருக்கே போயிட்டாங்க ஆனா நல்லா இருக்காங்க ரெண்டு காலு நல்லா நடக்குறாங்களா மொதலெல்லா படிக் கட்லா ஏற முடியாதா இப்பெல்லா ஏற்றாங்க வலி எதுவு இருக்கான்னு கேட் டா வலி எல்லா இல்லங்கறாங்க ஐஸ் பேக் குடுத்திருக்காங்களா ஐஸ் ஒத்தனோ வெக்க சொல்லி
ஐஸ் ஒத்தனோல்லா அது பிசியோதா சொன்னாங்க வலிச்சா ஐஸ் ஒத்தனோ குடுங்க இல்லன்னா வேண்டா ஏன்னா தண்ணி பட கூடாதுன்று இருக்காங்க இன்னு குளிக்கல அவுங்க
ஓ தண்ணி படாட்டி அந்த சுத்தி இருக் அந்த எடத்துல என்னன்னான சுத்தியு வெக்க சொல்லுவாங்க இவுங்களயெல்லா ஐஸ் பேக் வந்து ஹாஸ்பிட்டல்லயே குடுத்து வெக்க சொன்னாங்க
அப்டி இவுங்கலுக்லா ஒன்னு வெக்க சொல்ல நல்லா பெருசா பல்ஜா ஒரு இது காட்டன் வெச்சு நல்லா கட்டு கட்டி உட்டாங்கடி அதுதா இப்ப திங்ககெழம போய் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு மருந்து மாரி போட்டு அந்த பிளாஸ்ட்ரு ஒட்டி உட்டுருக்காங்க இப்ப உன்னு ஸ்டிச்சிங்கு பிரிக்கல அது ஸ்டாப்லர் மாரி தாண்டி போட்டிருக்காங்க
ம் ம் ஸ்டாப்ளர் மாரி தா போட்டிரு ஆமா லைனா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஸ்டாப்ளர் இருக்
ஆ முப்பது இருக்கு இங்கேயு இவுங்களுக்கு
ஸ்டாப்லர் இருக்கு ஏ அந்த ஸ்டாப்ளர் போட்ருந்த நேரா இருக்குல்ல நேரா ஒரு கோடு மாரி தான ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க அந்த கோட்டுக்கு நேரா தா பஞ்சு வச்சு ச்சுருந்தாங்க சுத்தி எல்லா கட்டல எங்க அத்தைக்கு வந்து அப்டியே சுத் சுத்திலா கட்டல அந்த பஞ்சு அந்த அந்த இதுக்கு நேரா ஒரு பஞ்சு மாரி வச்சு அதுக்கு மேல ஒரு பா பாலித்தீன் பே பேப்பர் மாரி வச்சுருந்து இது பண்ணியிருந்தாங்க ஒட்டியிருந்தாங்க அவ்ளோதா அவுங்க பண்ணது கட்டு மாரிலா கட்டவே இல்ல அவுங்க
எங்களுக்கு கட்டி வுட்டுதா கொண்டு வந்தாங்க அது அந்த கட்டே வந்துட்டு ஒரு ஒன்ற கிலோ ரெண்டு கிலோ இருக்கு அந்த மாரி கட்டி வுட்டாங்க இப்ப அத பிரிக்கவு இவுங்களுக்கு கொஞ்சோ வலி தெரியுது இப்ப வந்துட்டு அந்த ப்ளாஸ்ட் மாரி நம்ம கையெல்லா ஒடஞ்சா ப்ளாஸ்ட்ரு போடுவோம்ல ஒரு அது மாரி இது போட்ருக்காங்க இப்ப வெள்ளிக்கெழம போயி பிரிக்கணு ஸ்டிச்சிங்
ஓ இப்ப எங்க அத்தைக்கெலா அப்டில்லா போடவே இல்ல நல்லாக்கு வ முட்டியாண்ட அந்த ஒரு கு அந்த ஒரு கோடு மாரி இருக்குல்ல அந்த அளவுக் க்கு மட்டுந்தா அவுங்க அப்ப வச்சுருந்தாங்க மீதி எடமெல்லா நாங்க ஐஸ் ஒத்தனும் வச்சோ நல்லாவே பாக்க முடியு முட்டிக்கு அந்த மீதி எடோல்லா இருந்துச்சு ஐஸ் ஒத்தனோ வச்சு வக்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க
ஓ ஹோ
ஒம் ஒன்னவர் ஒன்ஸ் வைங்க அப்பதா பெயின் கொஞ்ச கம்மியாகு அப்டின் சொல்லிட்டு நாங்க வந்து சுத்தி சுத்தி ஐஸ் வச் வச்சுக்கிட்டேருந்தோ ஆனா அதுல தண்ணி படல ஏன்னா மேல வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் மாரி கோட்டிங் குடுத்துருந்தாங்க அதுல தண்ணி வந்து உள்ள போகாத அளவுக்கு இருந்தது அப்பறோ தையல் பிருச்ச உடன வந்து தேங்காண்ணெ வக்க சொன்னாங்க தேங்காண்ணெ வச்சு வச்சு குளிக்க சொன்னாங்க ம்
ஆ ஆ ஒட்டாம இருக்குறது தண்ணி மட்டு ஆ ஆ ஆமா ஆமாம்மா அ
சொல் தே தேங்காண்ணெ வச்சுட்டு எங்க அத்த ஐஸ் ஒத்தரோ வப்பாங்க வச்சு தொடச்சு எடுத்துருவாங்க ஈரமா இருந்துச்சுன்னா அந்த எடத்த தொடச்சு எடுத்து
எடுத்துருவோ எத்தன நாள்ளடி குளுச்சாங்க
குளுச்சது வந்து ஹாஸ்பிட்டல்லயே ரெண்டு நாள் குளிக்க வச்ட்டாங்க ரெண்டு தடவ அங்கேயே ஒன் வீக் இருந்தாங்கல்ல அங்கயே பிளாஸ்டர் மாரி போட்டு வுட்டுட்டு குளிக்க வச்சாங்க அங்க இருக்க க்க லேடியே வந்து ரெண்டு கால்லையு பிளாஸ்டர் மாரி போட்டு வுட்டுட்டு அது வந்து ஒரு அந்த பிளாஸ்டர் வந்து வெல ஜாஸ்தி ஒரு பிளாஸ்டரே ஏழுநூறுவாயோ என்னமோ
ம் ஹும்
வோ அந்த பிளாஸ்டர் வாங்கி போட்டு தா குளிக்க வச்சோ ஹாஸ்பிட்டல்லயே குளிக்க வச்சுதா கூட்டிட்டு வந்தோ அப்பறோ இங்க வந்து ஒரு தடவ குளிக்க வச்சோ அதுக்கப்பறம் மே சும்மா மேல மேல தா தொடச்சு எடுத்துட்டு அப்பறோ தையல் பிருச்ட்டு வந்து அவுங்க ரெகுலரா குளிக்க ஆரம்பிச்ட்டாங்க
குளிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப இன்னு இன்னு குளிக்கல இவுங்க தையல் பிருச்சாதா குளிக்கணுன்னு இருக்காங்க செரி டாய்லெட்லா எப்டி போனாங்க உங்க அத்த
அ நாங்க தா டாய்லெட்டுக்கு இந்த இது வச்சுட்டு ட்டோல பக்கத்துல வந்து சப்போர்டிங்கு ஒரு கம்பி மாரி வச்சு பிட் ட் பண்ணிட்டோ நம்ம வெஸ்டன் டாய்லெட்டுல
அதுதா என்ன இங்க வச்சுட்டோண்டி நாங்களு ஆனாலு என்னைய தாண்டி கூப்புட்ருக்காங்க
ம் ஆனா இங்க அவுங்க என்னைய கூப்புடல அவுங்க வந்து அத புடுச்சுட்டு உக்காந்துக்குறாங்க நல்ல சப்போட்டுக்கு வச்சுட்டோ அந்த இது மாரி அத புடுச்சுட்டுதா மெதுவா ஒக்காரணு ஃபஸ்ட்டு எடு எடுத்த ஒடனே ஒக்காராம கால மெதுவா நகத்தி நகத்தி முன்னாடி கொண்டு போய் ஒக் உக்காரணு அதல்லா சொல்லி குடுத்துதான் அங்க அங்க அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனு சொல்லி குடுத்தாச்சா ஆ உங்க அத்தைக்கு ஒரு கால் தானடி எங்களுக்கு ரெண்டு காலு வெச்சு
அதுதாண்டி டாய்லெட் எல்லா போனாங்கன்னா என்ன நம்மளதா கூப்புறாங்கடி அதுதா எனக்கு ஒரு மாரி இருக்கு எங்க அம்மாக்கு கூட இப்டிலா ஃபாக்கல்லடி
அது ஒண்ணு அப்ப அப்பற என்ன பண்றது ஈ இவங்களுக்கு அப்புறோ சரி ஆயிடுச்சு மேபி ஒ ஒனக்கு ஒரு தையல் எடுத்து டு வந்தா நடக்கலா ஓரளவுக்கு தையல் எடுத்துட்டு வந்து ஒன் வீக் நடக்கக் கூடாது
ஓ அப்டியா
ம் தையல் பிரிஞ்சிரு எங்க அத்தைக்கு அதா சொன்னாங்க நீங்க தையல் பிரிக்கிற வரைக்கு கொஞ்ச நடக்க சொன்னாங்க தையல் எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்ச நடக்க வே ணா ஒன் வீக் ஆகட்டு தையல் கொஞ்ச சேரட்டு அப்டின்ட்டு அதுக்கப்புறோ அவங்க கால்ல எழுந்திரச்சு வெறு தேங்கா எண்ண வைக்கிறது அந்த மாரி தா ஃபாலோ பண்ணாங்க
அப்டியா ம் அடியே நீ அத பிரிச்சா வேற வேல இருக்கா அம்மா
தையல் பிரிச்சா கவனமா இருக்கணு கொஞ்சொ ஏன்னா திருப்பி பிரிஞ்சுக்குச்சுன்னா கஷ்டோல்ல தையலு ஆ தையல் பிரி ச்ச இதுக்கப்புறோ ஒரு டென் டேஸ் கேர்ஃபுல்லா இருக்கணு அதுக்கப்புற நார்மலா இருக்கலா
நார்மலா இருக்கா ம் என்ன பண்றாங்கன் தெரிலடி ம் வெள்ளிக்கெழம போய் பிரிக்கணு
ம்
ம் மா இதா கூப்புடுறாங்களாமா ஐஸ்கட்டி ஒத்தனொ வைக்க இப்ப அத நா போய் ஒத்தன வச்சு வுட்டுட்டு கூப்பிடவா உனக்கு திருப்பி ஒரு முக்கா மணி நேரத்துல
நீ போய் ஐஸ் கட்டி ஒத்தன வெச்சுட்டு வா டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் ஒரு வழியா இதுவு பாத்துரு
சேரி டி சேரி கூப்பிட்றே இரு ஆ ம் பாய் ஆ